ஆ கீழ ம் ம் எத் சொல்றாத்த ஆ கிளியரா தா கேக்குது ம் என்ன ஆ நா சாப்ட நீ சாப்டியா
அ சாப்புல்ல
சாப்புல்லியா
ஆ என்ன சாப்ட்ட
நானா சாப்பாடு சாம்பாரு
சாப்பாடு சாம்பார் இது கூட வேற ஏதாவது சாப்ட்டுருவா
நா மத்யாணோ ஒ வீட்டுக்கு வந்து சாப்டுவே அவ்ளோதா
நைட் எப்ப சாப்புடுவா
நைட்டு சாப்டா மட்டே அப்டி பட்த்துருவே
ஓஹோ நாலா அப்டிதா நல்லா சாப்ட்டு தா படுப்பே
ம்
என்னா நாளைக்கு காலேஜ் வருவியா
ம் வரே வரே
ம் எனக்கு சேத்து நோட்டு எட்துனு வா
ரெண்டு நோட்டா அது அதிஷ்ய நோட்டு தான அது
ஆ செரி அதிஷ்ச நோட்ட எட்த்துனுவா
வ அதிசியோ
தெர்லியா அவனுக்கு மதியானமா ஃபோன் பண்ண அவனுக்கு
ம்
எனா ப வே வீட்லதா இருக்கானா ஆனா வீட்லயே வேலையா இருக்கானா
வீட்லியே வீட்லியே வந்து மியூசிக் போட ஆரமிச்சிட்டாணா
ம் அவ பாரு இப்பேயே லீவ் போட ஆரமிஸ்ட்டுக்றா பாரு அவே இப்பியே வேலைய காட்றா
எங்கேயாவது போறானா என்ன அந்த இதுக்குல்லா
தெர்ல அதுலா போய்ன் தா இருப்பா அவெங்க் வே இப்ப அவ எதோ லியோ வண்டி யூன்ட்டு் மாரி போனா அவனுக்கு காஸ் வருமா
பொறந்த நாளைக்கு ஒரு ஆயிர ரெண்டாயிரமோ இருக்கு ரெண்டாயிரோ மூவாயிரூவா குடுப்பாங்க
ஓ ஹோ அதா லீவ் போட்டு கூட போய்றனா ஆ காலேஜா
ஆமா அவ வீட்லியே கண்டுக்க மாட்றாங்க போல
பாரோ பதினோரு அவ வீட்ட தெரியுன் நெனைக்கிற பதினோரு அரியர் வச்சது அவ
தெரியு
சூசை போய் சொல்ட்டானா
ஒரே ஒரு ஆரியர்னு சொல்ட்டுருக்கா சூச வந்து ஒரே ஒரு ஆரியர்னு சொல்லிர் அவ வீட்ல அவ ஃபஸ்ட் போன செமஸ்டர்லா சொல்லவே இல்ல இந்த செமஸ்டர் எதோ பைய பாத்தோ சின்ன பைய ஏதோ பாத் சொல்ட்டா போல அண்ணா ஃபெயிலு ஃபெயில் ஆய்ட்டாரு அப்டின்டு அத்னால மாரியரு சொல்டான் ஆமா ஆமாம்மா
ஓஹோ அப்போ இந்த ஃபீஸ்ஸுலா வரு எப்டி கேப்பான் காலேஜ் ஃபீஸ்னே சொல்டுவான் ஸ்ட்ரைட்டா
ஆமா இவ்ள ஃபீஸ் கெட்றேன் கெட்டுனு ரின்ட்டு வாங்கி இது பண்றோ
ஓ இப்ப வந்து இந்த செம்ல வந்து ரெண்டுத்துக்கு பீஸ் கட்னு தான சம்க்கு வந்து கட்னோ காலேஜ்
நா அப்புல்ல காலேஜ் ஃபீஸ்லன நமக் கெடையாது ஒன்லி இது மட்டுந்தா எக்ஸாம் ஃபீஸ் மட்டுந்தா உங்ளுக்கு
ஏய் காலேஜ் ஃபீஸ் நம்ம பஸ்ட்டு கட்ணுமா
அது வந்து அட்மிஷன் ஃபீஸுடா அது காலேஜ் ஃபீஸ்லா நமு கடையாதுடா கவுர்மெண் காலேஜுல
அட்மிஷன் பீஸாடா ரெண்டா ரெண்டாய்ர்த்தி ஐநூருபா
அது ஸ்டாடிங் அட்மிஷன் ஃபீஸ் மட்டுந்தா மொத்தமு சேத்து அவ்ளதா நம்ம மா ஆறு செமஸ்ட்டு செமஸ்ட்டு இது மட்டுந்தா கட்ணு எக்ஸாம் ஃபீஸ் மட்டுந்தா
எ அப்டி இல்லடா இயர்கு இயரு கட் ணுண்டா காலேஜ் ஃபீஸ்னு ஒண்ணு கட்ணுடா
கேட்டியா சீனியர் அண்ண கிட்டல்லா இல்லல்ல அப்டிலா இல்ல இல்ல நணிக்கிற நானு இல்லல்ல ஒரே ஃபீஸ் தா நனைக்கிற எக்ஸாம் ஃபீஸ் மட்டுந்தா வரு அதுல்யு அவுங்லா சமாச்சிருவாங்கலையா அரியர் இக்கிது எல்லாந்தா ஆறு வந்துரு
இப்பனா உம்மேல்யு மூணு மணி வரைக்கு வப்பாங்கன்றியா கன்ஃபாமா
அஹ இந்த பாகம் நம்ளுக்மே பணணாங்கடா ஃபஸ்ட்டு மூண் மணிக்கு உட்டு ஒன்றைக்கு ரெண்டு மணிக்குலா உட்டுந்தாங்கலே ரெண்டு ரெண்ரைக்குலா அந்த மாரி பஸ்மா ஸ்டாட்டிங்ஸ் எதாது ஃபர்ஸ்ட் இயர் பசங்க வருமோது பண்ணுவாய்ங்க அப் அப்புறமா திரும்ப கொன் நாள் கழிச்சி நாம்
எப்டியா உட்ருவாங்க மூண் மணி வரைக்குனா அ ம் பஸ்ட்டு மேம்லா இருக்க மாட்டாங்கடா மூண் மணி வரை
ஆ ஒன்றைக்கே ஒன்ற மணிக்கே அவ்ங் கெள்ம்டுவாங்க எல்லா மாமு
ஆ அ ஆ அவுங்ளே வீட்டுக் போர்தெல்லா கருட்டா இருப்பாங்க இன்னி ஃபுல்லா உக்காருங்க சொல்ட்டு ரெண்ர மணிக்கு கெளம்பிட்டான்வோ
மா
ஆ அவனு பாவோ லாங்ல இருந்து வராங்க போழுது காலேஜுக்கு ஆட்டோ புட்ச்சி அப்டிதா வராங்க
சில பேர் வண்டி எத்துனு வந்துருவாங்க
ஆ நெறைய பேர் ஸ்கூட்டில வராங்க எத்தன பேர் மூணு மாம் கிட்ட வராங்க இது ஸ்கூட்டில
தனியா
கார்ல வராங்க எம்மா அது மாம்ல வர்லயா
மாம் தா அவுங்க ஹெச் ஓ டிலா கெடையாது மாம் தா ஆமா மாம்தா இது ஆமாம்மா ஒரு மாம் இருப்பாங்கடா நம்ளுக்குலா க்ளாஸ்குலா வந்து கிளாஸுக்குலா வந்துது ஆமா ஹெச் ஓ டிக்கு அப்றோ பாஸ்கில்லாம நா பாத்து இல்ல உள்ளயே இருப்பாங்க
அதான கண்ணாடி போட்னு எச் ஓ டிக்கு அப்றோ வே அதா
குள்ளமா அந் மாதி இர்ப்பாங்க ஹெச் ஓ டி ஹைட்ல இருப்பாங்க அவுங்களு
ஆ
ஆ
இப்பொதி பொதி ரெண்டு சப்ஜெக்ட் மண்டைகதானா ரெண்டு சப்ஜெட்டு அவன் அவ எட்த்துக்குறாங்க புதிதா
ஆமா ஆமா மைக்ரோ ப்ராசசரு அப்றோ இது
என்னது இனி அட்த்தது என்னா சப்ஜெக்டு
வந்து என்ன சப்ஜெக்ட் தெரிமா அது டி ஐ டிஜிட்டு டிஜிட் தா அதுவு ஏதோ டிஜிட் ஆனா தெர்ல மக்ஸ் இல்லடா நீ கம்ப்யூ கூட்டு சேந்துதான படிச்ச
அ ஆ
ஆ லெவெல்த்ல ஒரு சம் வரும் பாத்தியா இந்த மாரி இதேமாரிதா வரு கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயு லெவல்தல ஜீரோ ஆ ஆ எள்ளு ஆ அதேதா இதுவு
ஓ அப்பனா இது சும்மா கொஞ்சதா வரும்போல்தே ஒரு ஒரு யூனிட்தா வரும் பாக்குறிய ஒரு யூனிட் மட்டுந்தா வரபோகுதா ஆ ஆ
ம் இது இப்பதா ஈசியா நா சொல்லவர நெனைக்கிற நானு இது
சில இல்ல போலடா அவ்ளோதாண்டா
ஆமா இது ரெண்டு ரெண்டு ஆமா ரெண்டு மேஜர் இருக்குல மேக்ஸ் இல்ல போல பிசிக்ஸ் வருடா சொன்னாங்க பிசிக்ஸ் சொல்ல போல ஓ ஓஹோ ம் இல்லையே
நா பேசு டபளா கேக்குதுற ஆ இப்பதா கர்டா கேக்குது ஆ இப்ப கர்டாதா கேது சரின்னா டூர்ல எங்கன்னா போறியா
டூர்லா இல்லப்பா டூர்லா ஜனவரிக்கு ஒரு ப்ளான் பன்னிருகாய்ங்க எங்க அண்ணனு நானு இதுக்கு மும்பைக்கு நானு எங் அண் நானு எங்க அண்ண ஃபேமிலி நானு எங்கப்பா வந்த வருவாரு அவ்வளதா
மும்பையா
நா மும்பைக்கு அற ஒரு வார ஆ இருக்கு
பேன்லா வா பயங்கரமா போறீங்களா பேன்லா நீங்க
ஊட்டிக்கு போலா நாங்க ஊட்டிக்கு ஆல்ரடி போயாச்சு இப்ப இதுக்கு போலா
எங்க எங்கலா போயிறுக்கீங்க இப்போதக்கு
அதா ஊட்டிக்கு போயிருக்கோ அப்புறம் மைசூரு பெங்களூரு கர்நாடகா வந்து ஃபுல்லா சுத்திருக்கோ இப்போ கேரளா அதுக்கப்பற இந்த ஆந்திரா சில சில நாள்லா ஒரே நாள் வந்துருவோ கால்ல போயிட்டு நைட்டு வந்து கிளம்பிடுவாங்கந்து சில தடவ ஒரு ரெண்டு மூணு வாரோ ஒரு வார ரெண்டு வார அந்த மாரி ஆம்மா ரூம்லால்ல சொந்த கார இருக்காங்க அங்க
ஓ இப்போ மும்பைய கூட சொந்தக்காரங்க
சொந்தகார எங் எங்கண்ண அங்கதா இருக்கா சின்ன வயசுலயே அங்கதா இருந்தாரு எங்கண்ண அதுக்கப்பறந்தா இங்க வந்தாங்க தெரிஞ்சவங்கதா ஆ
ஏய் இப்ப அங்கதா போறீங்கோ
ஆமா போனா போவோ
எப் எத்த நாள் லீவ் எத்துட்டு போ எத்தனை நாள் லீவ் எத்துட்டு போவீங்கோ
ஒரு அஞ்சு நாள் ஆகு போயிட்டு வர‌ கரட்டா போறதுக்கே இங்க ஒரு நாள் ஆயிடு நைட்டு கெழம ஆ மத்தியான போவோ போய் சேருவோ
அவ்ளாதாப்பா இன்னக்கி லீவா
ஆமா எவ காலேஜிக்கு வருவா அந்த டைமுக்கு ஜாலியா ந்து போயி போட்டோ புட்ச்சு அனுப்ச்சு உட்ர
ஆ ஆ அப்பறோ வேற வேற என்னா ப்ளானு அதுக்கப்பறோ
அவ்ளதா வேற எந்த பிளானு இல்ல
அங்க போயிட்டு வந்த ஜனவரி போயிட்டு வன்ட்டதுக்குப்புறோ அவ்ள்தானா அததுதா அஞ்சு நாள் லீவ் போட்ருவ போல தெரிதே அன்னக்கி யா
ஆமா அட்த் அஞ் சு நாள்‌ லீவ் போட்டா எவ்ள்ட்டா போவூ
இப்ப இதுக்கப்புற லீவ்ல்லா போட மாட்டியா
ஆ அதுக்கப்புறோ சேத்தலா இல்ல சும்மா தேவயாண்ட டயம் முதல் லீவூ எட்த்துக்கணு அதிசித்த பாத்து கத்துக்கோ கொஞ்ச மாவுது லீவுல்லா அசால்ட்டா போடுவா
ஆ அத பத்தில்லா யோசிக்க மாட்டான் அவ ஐநூர்பா தான இந்தா வாரி வீசு அப்டின்
போனதரவ ஆயிரம் ரூபா கட்னாபா அவ ஃபீஸூ அசால்ட்டா ஆயிர ரூபாய் இத் ஃபீஸு நார்மல் பீஸு எக்ஸாம் ஃபீஸ்ஸே அதுக்கப்புற எக்ஸ்ட்ரா ஒரு ஐநூறுபாக்குனு இதுக்கு ஃபைனு
ஆ ஆனா பாசு அவங்கிட்ட பண இருக்குதுப்பா
என்னாப்பா ‌வொம்பு மிஜ்சியன்பா அவ ரெண்டு மூண்ணு பாட்டு பாட்னான்னா அவ்னுக் காஸ்ப்பா
ம் டேய் அவ்ங்க வீட்ல வேற வவ்வாள்ளா குட் குட்டி போட்க்குடா
வவ்வாலா யார் வீட்ல
டேய் எங்க வீட்டான்ட ரெண் ரெண்டு வவ்வால் பறக்குதுடா அப்டியே எ முன்னாடி
குட்டி போட்ருக்கா
ஆ எத்தன குட்டி போட்டுக்குதுனு தெர்ல அப்டியே பில்பில்லு பறந்துக்குனு கீது இங்க
ஐயே உங் வீடு என்னா வீடு உங் மாடி வீடு தானே
மாடி வீடுதா அங்க ஒரு பழய பீரோ ஒண்ணு இருக்கு அது ரொம்ப வருஷமா அப்டியே இருக்குது அந்த மூலயில அந்த பீரோகுள்ள போட்டுக்கீது குட்டி
வவ்வால் குட்டியா
ஆ ஆ நைட்ல்லா பறக்குது
நீயே பகதுதா இருப்ப
ம் ஆனா நை நைட்ல தானே கண்ணு தெரியுன்னு சொல்லுவாங்கோ
ஆமா அதுக்கு இந்த இருட்லா தெரியாது வொள்ளி எப்பவு வெளிச்சமதா இருக்கு அதுக்
வெளிச்சமாதா இருக்குமா
கண்ணுக்கு எல்லாமே வெளிச்சமாதா இருக்கு ஆ குட்டியா இல்ல கொஞ்சே பெருசா இருக்கா
அ ஓரளவுக்கு அதா வவ்வால் சைஸ் தெரியூலா கரெக்டா எவ்ளே சைஸ் இருக்கு பெருசா இருந்தாக்கூட
ஆ குட்டியா ஒரு கை கைய கை கை உள்ள இரூக்
ஆ அந்தளுவு
தெரியு தெரியு பறந்தாலே தெரியுதுன்னு அர்த்த அதுக்
ஆ ஆனா கிட்ட வரைக்கு வர்து ஆனா என முட் ட்ட மாட்டுது அப்டியே சர்ருன்னு அப்டியே பெண்டடிச்சுகினு போயிடுது
அப்டிதா அது
சேரி அப்ரம் பன்ட்டா சேரி வெச்சிற்றோ